ஆ ஹலோ ஆ மதிய வணக்கம் ப்ரோ கேக்குதா க்ளியராக இருக்கா இல்ல பேக்ரவுண்ட் எதுவு சவுண்ட் இருக்கா
ஆ கேக்குது கேக்குதுங்க ப்ரோ கிளியராதா கேக்குது நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே ப்ரோ
ஆ வீட்ல என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா ஃபன் நல்லா இருக்காங்க ப்ரோ அங்க அங்கெல்லா எப்டி எல்லா நல்லா இருக்காங்களா அங்க எங்க ஆ அங்க மழையா எப்டி
இங்க மழையில இல்ல ப்ரோ வெயில்தா அட்ச்சிட்ருக்கு பீக்கா மழையெல்லா இங்க வர்ல ப்ரோ அங்கா மழ இருக்கா ப்ரோ
இல்ல இல்ல இங்கையு ம வெயில்ன் ப்ரோ ரொம்ப வெயில்தா வீட்ல இருக்கவே முடியறதில்ல வெளியே போடிற்லானு தோணுது ஆனா வெளியவே வெ ம்
இல்ல ப்ரோ அ சவுண்ட்டு கம்மிய கேக்குது ப்ரோ
ஆ வீட்ல இருக்கவே முடியல ஏனா உள்ள ஃபுல் சூடு இல்ல ஹீட்டு
ஆமா ஆமா ப்ரோ ஓவரு ஹீட்டாதா போயிட்டுருக்கு மழ வர்ற மாரி தெர்ல அங்க மழ
இப்பதா பங்க்ஷன் போயிருந்தே ஒ ரு ரிசப்ஷன் அத மேரேஜ் ரிசப்ஷன் நடக்குல்ல
ஓ சே சே
கல்யாணி ரிசப்ஷன் அதுக்கு போயிட்டு இப்பதா வந்த ப்ரோ அங்கேயே வேறு அக சாப்ட கூட முடியல அவ்ளோ சூடு
அதா ப்ரோ இங்க அங்க மழையில வந்து எத்தன நாள் ப்ரோ ஆகுது
ஆ ரெண்டு நாளைக்கி முன்னாடி மழ வந்துச்சு நார்மலா மார்னிங் ஸ்டார்ட் ஆயி ஈவி ஆ ஃபுல்டே வந்து மழ இருந்துச்சு தொடர்ந்து ரொம்பப் பெரிய மழ இல்ல தூரல் ஓரளவுக்கு நார்மலா அந்த தூரிக்கிட்டே இருக்கு
ஓ சே சே பரவாயில்ல பரவாயில்ல எப்டியு
ரொம்ப சூட ஆர
சேரி சேரி எப்டி ப்ரோ வெயில் அங் மழ அதிகமா வர்றதில்ல ஓவர் ஹீட்டா இருக்கு எப்டி வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா
அதா ப்ரோ அப்பப்ப வெளியே ஓடிருவே இல்ல வி இந்த மாரி எதோ ஒன்னு வெ வெளிய எங்கயாவது போயிட்டு வந்தர்றது நம்ம வெளியா வீட்ல இருக்கம் போ கோ அது வெயில்ல வே அந்த ஹைவேஸ்ல டிராவல் பண்றப்ப ரொம்ப சில்லுன் இருக்கு
கண்டிப்பா ஆமாம் ப்ரோ அந்த மாரிதா போயிட்ருக்கு இங்க ப்ரோ நீங்க வேலைக் எங்கயோ மும்பை ஏதோ போற மார்ருக்கு நீங்க எப்போ போற மார்ருக்கு
அது ஆகஸ்ட் மாசம் ப்ரோ ஆகஸ்ட்ல எண்டு இதுல போகற மாரி இருக்கு ஆமா இன்னு டைம் இருக்
இல்ல உங்க இப்ப நீங்க இருக்க ஆபீஸ் ஐ டி ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அங்க ஷி ஃப்ட் மாரியா இல்ல நீங்க மட்
ஆமா எல்லாருமே எல்லாருமே இந்த டீம் மொத்த மொத்தமாவே வந்து டிச்மான்டில் ஆயிடு இப்ப இருக்கற இருவத் நாலு பேர் இருப்போனா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவ்ளோதா இந்த ப்ராஜெக்ட் முடுச்சா எல்லாருமே வந்து அ அந்த ஏதோ ஒரு இதுக்கு போயிடுவோ ஐ மீன் ப்ராஜெக்ட்டு நான் ப்ராஜெக்ட்டுன்ற இதுக்கு அங்கருந்து அடுத்த ப்ராஜெக்ட் நாங்க சூஸ் பண்ணனு
ஓகே ஓகே யம் ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப உங்குளுக்கு வந்து ப்ராஜெக்ட் குடுக்குறாங்கள்ள அது வந்து எத்தனன் அ எஎவ்ளோ நாள்ல முடிக்கற மாரி இல்ல ஒரு ஒ ஒன் டேல முடிச்சிடலாமா
அப்டி எல்லா டார்கெட்டுன்னு ஒன்னு இருக்காது மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு அஃபீசியல்லா வெச்சிருப்பாங்க இவ்ளோ நாள முடிக்கணுனு பட் அத டு டிபெண்ட் பண்ணியெல்லா ப்ராஜெக்ட் பண்ண முடியாது ஏனா ஒவ்வொன்னு டிலே ஆகு அந்த இது இருக்கு ரிசல்ட்
புரிது புரிது சில டைம் அது முன்னாடியே முடிக் க்க முடிஞ்சாலு முடிக்கலா சில டைம் டிலே கூட ஆகலா ஆமா ஆமா அத அதா இப்ப டிலேலா ஆச்சுனா எப்டி ப்ரோ உங்களுக்கு டீம் லீட்ர டி எல் உங்கள
ஆமா டிலே எல்லா ஆச்சுனா ப்ரஷர் இருக்கு முடிக்க பாப்பல சீக்கிரமா ப்ளான் பண்ணுவாங்க அதெல்லா அதிகமா நடக்கு இப்ப ரெண்டு வருஷத்துல முடிக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆறு நாலு மாச எக்ஸ்ட்ரா ஆறு மாச எக்ஸ்ட்ரா குட போகு
சே சேரி
ல்லா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல எ ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கு அவங்க டெட் என்டு அ டெட் லைன் எல்லா வெச்சிக் மாட்டாங்க ஏனா இஸ்யூஸ் வந்து அவங்களே வந்து திடீர்னு ஒரு இப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட் குடுத்திருப்பாங்க நடுவுல அவங்களே வந்து கொஞ்ச மாத்துவாங்க இல்லையா இப்போ இப்போ ஒரு அப் அப்ளிகேஷன் யாருன் க்ரியேட் பண்றாங்கனா ஒரு ஐடியால்ல ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நடுவிலயே வந்து அந்த பி பீடா டெஸ்ட்டிங் எல்லா நம்ம விடுவோங்கில்லையா
ஆமா ப்ரோ
அ அப்போ வந்து அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கு அவுங்குளுக் கிட்ட இருந்து ரிவ்யூ கெடைக்கு என்னென்ன விஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க என்னென்ன இதுன்றது அதா டெஸ்ட்டிங்குன் வெச்சுருப்பாங்க இல்லயா அவங்ககிட்டே இருந்து எல்லா கே கெடைக்கு என்ன மாரி வந்து ஆ ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன மாரி வந்து ரே ரிவ்யூ சாங்ஸ் சொல்றாங்க என்ன மாரி இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க எல்லாத்தையு வந்து நடுவுல ஒரு திருப்பியு ஒரு புது ஒரு இது வரு
ஓகேங் ப்ரோ
எப்டி சொல்றதா இப்போ நூறு பேருக்கான யூஸஸ் யூசபிளான எதோ ஒரு அப்ளிகேஷன் கிரேட் பண்றாங்கன்னா அது வந்து கொஞ்சொம் மாறி ஒரு எம்பது இல்னா அறுவது அந்த கம்மிக்கு போகு ஏன்னா ரெக்குயர்மெண்ட் அங்க வந்து எப்டி இருக்கு
ஓகேங் மேம்
கிளைண்டோட ரெக்கொர்மெண்ட்டு சரி யூசரோட யூ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்லையா அது நல்லாருக்கணு அது இருந்தாதா அவங்க வந்து என்ன எந்த ஒரு அப்ளிகேஷன் எந்த சாஃப்ட்வேருமே வந்து சர்வே ஆக முடியு மார்க்கெட்ல அதனால டெட் லைன் இருக்காது சொல்லுங்க ப்ரோ
இப்ப உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அங்க ஷிஃப்ட் ஆகுறங்கிறீங்க இப்ப இப்பற இப்ப நீங்க எதோ ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அந்த மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுப்பாங்களா இல்ல இல்ல அங்க ஆபீஸ் தா
அது டிபெண்ட் அப் ஆன் அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒ இதே மாரி டிவ் எல்லா ப்ராஜெக்ட் டுமே வந்து ஒரு டீம் இருக்கு ஆல்ரெடி ஒர்க்கிங்கில இருப்பாங்க அந்த டீம் வந்து எல்லாமே ஒரே ஐ மீன் ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரி சி க சிட்டிலே இப்போ பெங்களூர்ல இல்ல சென்னைல அவள அதுக்குள்ளயே எல்லாருந்தா ஓகே மத் தபடி அ டெல்லில நாலு பேரு அங்க நாலு பேரு அப்டி இப்டினு இருந்தா அப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துருவாங்க ஏனா வந்து அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோர வந்து எல்லாத்துக்காக ஒன்னு ஒன்னு குடுக்க முடியாது நாலு பேருக்காக இல்லையா சோ அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துருவாங்க
சேர் சேரி நண்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்க மறுபடியு இங்கே வீட்டுக்கே வந்தர்லா
ஆமா பட் அதுக்கு பாசிபிள் இருக்காது எல்லா ப்ராஜெக்ட்டுமே அதுக்காக டீம் வந்து எல்லாரு இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க எல்லாரு இங்க ஒரே அ லொகேஷனுக்கு வந்துருங்கன்னு இல்லன்னா ப்ராஜெக்ட்லருந்து வெளியே வந்துர போயிடுங்கன் சொல்லிருப்பாங்க அவங்க ஓபனா சொல்லிருவாங்க இப்ப ப்ராஜெக்ட்ல வந்து ஆ டெல்லில நால் பேரு அங்க நாலு பேர் வந்து ரெக்கோர்மெண்ட் எடுக்குறாங்கன்னா நீங்க வந்து மும்பை ஆஃபீஸ்க்கு வரணு அப்டின்னு சொல்லுவாங்க இன்கேஸ் வர்லன்னா ப்ராஜெக்ட் ட்டு வேற ப்ராஜெக்ட் போனு
ஓகே ஓகேங் ப்ரோ வேற ப்ராஜெக்ட்னா எப்டினா ரிசைன் பண்ணி போ சொல்றாங்களா இல்ல
ஆம் இல்லல்ல ரிசைன் இல்ல வேற ப்ராஜெக்ட்
ஓ ப்ராஜெக்ட் ஓ சரி சரிங் ப்ரோ
பெஞ்சுக்கு போய்ட்டோம்னா பெஞ்சுலேருந்துதா நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்க போக முடியு அதனால
ஓகே ஓகேங் ப்ரோ இப்ப வீட்ல இருக்றவ்ங்களா என்ன ப்ரோ பண்றாங்க
இந்தா ஃபங்க்ஷன் போயிருக்கா நா மட்டுதா வந்தே அது எல்லாரு போயிட்டு ஆமா ஒரு ஒருத்தரா போயிட்டு வந்தோ ஏனா அந்த ஃபங்க்ஷனுக்கு சரி ஏன்னா ஹீட்டு வண்டி வேணுல்ல
ம்மாமா ப்ரோ
போயிட்டு வந்து நா வந்துட்ட சரி ஒர்க் இருக்குன் வந்ட்டே
சரி சரி நீங்க அங்க ஃபங்க்ஷன்லே சாப்ட்டு வந்ட்டீங்ளா
ஆமா ப்ரோ வயிறு ஃபுல்லா சாப்ட்டு எழவே முடியலப்பா அததா அது கொஞ்சோ சாப்பிட்டே கொஞ்சோ சாப்பிட்டாலே நார்மல் வந்து இது இல்ல இது நான்வெஜ் ஐட்டோ ஸ்டார்டிங்ல பிரியாணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அத சாப்பிட்டு திருப்பி வேற எதுவு சாப்பிட முடியாது
ஆமா ஆமாங்க ப்ரோ
அது சாப்ட்டு நம்ம எதவு முடியல அதுக்கப்பறமா அந்த கோலி சோடா இத எல்லாருக்கு கொடுப்பாங்கல்ல கடைசியா ஐஸ்கிரீமு இதெல்லா அதெல்லா சாப்பிட்ட உடனேயே என்னால முடியல வந்து சேந்தா போது வந்துட்டே அவ்வள நைட்டு சாப்பிட முடியாது நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் தா
ஓகே ஓகே ப்ரோ இப்ப உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் ப்ரோ இல்ல நைட்டு தானா இல்ல முடிச்ச
ஆ நைடு தா நைடு தா கொடுத்துறாங்க இந்த வாரமு நைடு தா
ஓ செரி செரி உங்கோ
இந்த வரோ முடிஞ்ச்சு நெக்ஸ் நா இல்ல இல்ல இந்த வாரோ முடிஞ்ச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் என்ன வ வருதுன்னு ஈவினங்ஞ்சு மணிக்கு வந்து சர்குலர் வரு
செரி செரிங்கா ப்ரோ
அப்ப அதுல தெரிஞ்சுரு என்ன ஷ்ப்டன்றது மேக்சிமம் இந்த வீக்கு நைட் சிப்ட் தா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு வாரோ பண்ணிட்டே அதனால மூணு வாரோ தொடர்ந்து கொடுத்துருவாங்க
செரி செரி ஆ ஓகே ஓகே ப்ரோ பெரவால்ல எப்டி ஒர்க் ஃரம் ஹோம்ங்கறனால ஏதோ போயிட்டு இருக்கு
இ இல்ல எல்லாத்துலயுமே ஒரு டிஸ் அட்வான்டேஜ் இருக்கு நீ வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல பண்ணிற்லாம்ன்றனால ஒரு அட்வான்டேஜ் எல்லா இல்ல இது தா மேஜர் ஆக்டிவிட்டீஸ் டிஸ்அட்வான்டேஜ் அதுவு யாருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்டு மூணு வர்ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்
ஏ ப்ரோ என்னாச்சு
இப்போ ஒரு ஒரு ஒரு இருத்துக்கோங்க இப்போ ஒரு விஷயத்த நீங்க ஃபோன்ல ஒருத்தருக்கட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான மீனிங் கே க கெடைக்கிறதுக்கு டரெக்ட்டா இருந்து அது மீனிங் கிடைக்கறதுக்கு எப்டி வித்தியாசோ சொல்லுங்க பாப்போ டிஃப்பரன்ஸ் இல்ல இப்ப நீங்க பக்கத்துல ஒருத்தர் கூடவே உங்க பக்கத்துலயே இருக்காரு அவர்கிட்ட இந்த இது இஷூன்னு சொன்னீங்கன்னா நீங்க அத சார்ட் அவுட் பண்ணி ஒரு அர மண்நேரோ ஒரு மணி நேரத்துத்தில முடிச்சிடலா
ஆமா ப்ரோ
பட் ஆன்லைன்ல நீங்க அங்க இங்க நீங்க ஒருத்தரு சென்னையில ஒருத்தரு இந்த டெல்லியில ஒருத்தரு இப்டி இருக்கிறப்போ ஏதாவது ஒரு டவுட்டுன்னா அவங்ககிட்ட நீங்க கேக்குறது த்துக்கு ஜூம் மீட் பண்ணணு அவங்க கிட்ட இந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள அதுவே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடு அதுக்கான சொல்யூஷன் வர்றதுக்கு எப்டியு ரெண்டு மூணு நாள் ஆயிடு
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஒவ்வொ இது வந்து ஒரு இஷயூக்காக நம்மளுக்கு வந்து எப் எப்போவுமே வேல பாக்குறப்போ இப்டியாவது ஒரு ஏகப்பட்ட இஸ்யூஸ் வரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு இஷ்யூவாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ச் இது என்னடா எப்டி பண்ண முடியல இது எப்டி பண்லா இது எம்னா பண்லானு ஏன்னா டைரெக்ட்டாக வந்து நம்மளே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ண முடியாது சில விஷயத்த வந்து நம்ம வந்து ஹைரப்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணு இது வந்து இருக்கு இந்த மாரி பண்லாமா இல்ல எதன் மாத்தலாமா இல்ல நீங்களா வந்துச்சு ஏ எடுத் து உங்க இதுல வந்து மாத்தவு ஆ ஆட்டோமேட்டிக்கா எதுவு பண்ண முடியாது ஒவ்வொரு விஷ்யுக்கு நீங்க வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டே இருக்குணு அதே நீங்க ஆஃபீஸ்ல இருக்கறன் பவ வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்ல நீங்க பக்கத்லே ஹே படின் கூப்பிட்டீங்கனா பக்கத்துலே வந்துருவாரு எல்லா முடிச்சிடுவிங்க
ஆமா மா
சோ இதெல்லா வந்து வீட்லேருந்து சும்மா இதுல என்ன பெனிஃபிட்னா வீட் ட்லே இருக்கலா டிராவலிங் கம்மி ஃபுட் பிரச்சன இல்ல அவ் வீட்லே லிவிங் காஸ்ட்டு கம்மி அவ்ள தா தவர மத்தபடி ஒர்க் எல்லாமே ரொம்ப கிரிட்டிகல் தா அங்க நீங்க பா
டவுட்டெல்லா அந்த டைம்ல கேக்க மு
ஆமா நம் நார்மலா சி அது யோசிங்க ளே நார்மலா சில பேர் வந்து ஆ அந்த ஷை பட்டு த அ வெக்கப்பட்டு ஆ யார்கிட்டயு கேக்கவு மாட்டாங்க இல்னா கொஞ்சோ கூச்சப்பட்டுட்டு கேக்க கூட மாட்டாங்க அந்த மாரி இருக்கறவங்களுக்கெல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்டி இருக்குன் யோசிச்சு பாருங்க அய்யய்யோ கேக்லாமா வேணாமா கேட்டா எதோ சொல்லிடுவாங்க அதா கேக்கர்த்துக்கு முன்னாடி ஏக பட்ட காம்ப்ளிகேஷன் யோசிப்பாங்க கேட்டா சொல்லுவானா இல்ல திட்டுவரா அ திட்டிகின் புடுவாரான்னு பாத்து பாத்து யோசி
ஆமா ஆமா ஆமா உங்குளுக்குலா எதா டவுட்னா நீங்க எப்டி சீனியர்ட்ட எல்லா எப்டி நீங்களா ஃப்ரீயா கேட்டுக்குவிங்ளா
ஆமா நா வந்து நா அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவே இந்த காம்ப்ளிகேஷன் வருன்னு ஒரு ஒரு ஒர்க் க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோன்னா நா அந்த மீட்டிங் ஹேண்ட்டு ஓவர் மீட்டிங் நடக்கு அதுல ஒக்காந்து எதோ கே எனக்கு தே எனக்கு என்ன தேவையோ அத அப்டே கேட்டுப்பே ஃபர்ஸ்ட் நானு வந்து கேக்கறதுக்கு ஆ கால் பண்றே திருப்பியு
ஓகேங்க ஆ ஓகேங்க